இதுல என்னமாயி நம்மளுக்கு செகண்ட்ஸ் காட்டல
ம் அப்டியா
ஆமா இது என்ன இல்லன்னா நம் இல்ல காட் அந்த செகண்ட் காட்டுது இப்ப ரொம்ப தொடர்ச்சியா பெசிறன்னா நூத்தி ஐம்பது கால்சு உங்களுக்கு மினிஸ் முடிஞ்சிருச்சு
ம் ம்
ட்ரை பண்ண வேண்டான்றுவோ என்னம இது சொல்லாமலா இருக்காது ம்
முடியல
ம் ம்
எனக்கு இன்னு முடில இப்பதா ரெண்டாது மூணாது கால் இதா
அப்ப இன்னு உங்ளுக்கு ரெண்டு கால் தான இருக்கு
ம் ம்
டக்குன் முடுச்சுர்னு காலைலே இந்த அந்த வேலைய முடுச்டா நம்ம அதுக்கடுத்து நம்ளாட்ட இருந்துக்கலா
ம் ஆமா நானு கால்ல வேலைலா முடுச்ட்டே தொ துணில்லா தொவச்சு காயப்போட்டெ என்னா திடீன் சாய்ந்தரொ மழ வந்துரு அப்றோ இப்பதா கொஞ்ச வெயிலு ஆ இப்பதா வெயில் அடிக்குது நே
கரெட்டா ஸ்கூல் போற நேரந்தா அதுக்கு அலார வச்சு மழ பெய்து போல
கரெக்டா சூ
ம் உட்ற டைட மூன்ற மூனே காலு அந்த டைத்துக்தா அ மழ பே நா நேத் அதா கெளம்புமதி ஒனக்கு கூட அலாரந்தே எப்பமே நாங்க ரெண்டு மூணு அலார வச்சுரு ப்பே ஒருவேள சப்போஸ் அசந்து தூக்கிட்டோம்னா போச்சு அப்டின் ட்டு அடுத்தடுத்து வச்சிருப்பே நா எந்திரி க்கறதுக்கு அலார வச்சிருக்கே ஓகே நீ எது க்கு அலார வச்ச மாரி மழ பெய்ற அப்டின்டு தொடர்ந்து ரெண்‌நாளா அப்டிதா பெயுது ம்
அதுனாலதா இன்னிக் கால்ல வெள்ளன சீக்கிரமே தொவச்சு போட்டே சீக்கிர தொவச்சு காய போட்டம்னா அது பாட்ல மத்தக்ஷயானமே எடுத்து போட்ருலா எடுத்து போட்டம்னா கொஞ்ச நேர படுக்கலா இந்தது டியூஷன் வர வரயு கொஞ் நேர படுக்லா அப்டின்ட்டு என்ன தொவச்சு போட்டு துணிய மடிக்கிறக்கு என்னங்க ஆமா ஒக்காந்தே இருக்குறோம்ல நம்ம உக்காந்தே இருக்குறது
அஞ்சரக்கி உக்கார்றது எட்டே முக்கால் ஆயிரு
ஆமா நா அதுக்கு பின்னாடி உக்காருவே பத்து மணி வரையு‌ இதே அதுக்கப்றோ ஏம் புள்ளய பாக்கனுமே அது எதா டவுட் கேக்கு இத ஒ ப்பிக்கிறேமா அத போயிடு சொல்றேமா இத சொல்றேமா இல்லாட்டி சொல்லித்தாங்கம்மான்னுட்ருக்கு
ம் ம்
கூட நம்மளு உக்காந்தா தானே அது ஒழுங்கா படிக்கு அதுனால அது கூட அவுங்க அ ப்பா கண்டுக்கவே மாட்டாரு அவரு அவரு வாட்ல தூங்கிருவாரு வந்து
ம்
இது ஃபுல்லா நாந்தா பாக்கும்படியா இருக்கு எதாது ஒன்னா மட்டு ஏ கண்ணே தெர்லப்பா அப்டின்னுவாரு எதா கேட்டா டவுட் கேட்டா தமிழ் தாம்ப்பா சொல்லித்தாங்கப்பா எனக் கண்ணு தெர்லப்பான்ருவாரு
ம்
அதே திட்டுவா கண்ணல்லா ஆப்ரேஷன் பண்ணித்தான வந்துருக்கீங்க கண்ணெல்லா தெரியு சொல்லித்தாங்கன்னுவா
இவுங்க சின்ன பிள்ளையா இருக்கனால ந சும்மா இந்த ஹ டிராயிங்கு இந்த ஒட்றதெ ன்னவோ வெட்ற வேலன்னா இவுங்க அப்பாட்ட
ம்
கொஞ்சொ சொல்லி தந்து இது மனப்பாடம் பண்ணி எழுத வைக்கிற வேலன்னா அம்மா கிட்டயா
ம் ம்
கலருங்கனி நேத்து எதோ பாப்பாக் கலர் அடிக்க குடுத்துருந்தாங்க அவுங்க அப்பா எட்ர மணிக்கு வந்தாரு
உம்
அதுக்கப்பறோ ஒக்காந்து கலர் அடிக்குறாரு என்ட்ட சொல்லவே இல்ல கலர் அடிக்குற வேல இருக்குன்னே
உம்
இவனு அவ அப்பா வரவு அப்பா ஒரு ட்ரீ குடுத்துருக்காங்கப்பா
உம்
கலர் நீங்க சொல்லுப்ப சூஸ் பண்ணி நீ ஏன்டி மரத்துக்கு என்ன கலர்டி நீ குடுக்க போற கிரீன் கலர் தான குடுக்க போறோ அதுல என்னத்த கலர் சூஸ் பண்ண போறீங்க அப்டின்னா அப்பா சொல்லுவாருமா அப்டிங்குது அதுக்கப்றோ ஒக்காந்து கலர் அடிக்குறாக
நாங்க ப்ராஜெக்ட்ல நானு ரெண்டு பேருதா பண்ணுவோ அவ அத பத்த தொடவே மாட்டா இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்லா வக்குறாங்கல்ல அந்த மாதிரினா நாங்க ரெண்டு பேரு ஒக்காந்துருவோ ரெண்டு நாள் மூனு நாளைக்காவது ஒக்காந்துருவோ பாத்துக்கோங்க
ம் ம்
போன தடவ வந்து சந்ராயன் பண்ணோ சந்ராயனு சந்ராயன் ஃபுல் மா ல ஒர்க்கிங் மாடல் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்னா த்ரீ தௌசண்ட் வரையு செலவு எங்களுக்கு அது
அப்பாடி
உம் த்ரீ தௌசண்ட் வரையு செலவு ஆ ஒரு வழியா ஓபன் ஆகி செஞ்சு லைட்டிங் எல்லா செட் பண்ணி எல்லா பண்ணிட்டோ
ஆ ஆ
அவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கோ ஸ்கூல்ல பாத்துட்டு ஆ இந்த ஸ்கூலுக்கு தரீங்களானு கேட்டாங்களா
அய்யயோ ஆ
அதெல்லா தர முடியாது பேசாமா வய்யி வீட்ல அப்டின்டே நானு
உம்
எவ்ளோ கஷ்டபட்டு செச்சுருக்கோ நாங்க இத போய் ஸ்கூலுக்கு போய் நம்ம குடுக்க முடியுமாங்க உம் அத பொண்ணுன்னு ஒன்னு ஒன்னு பாத்து பாத்து எவ்ளோ இதா நாங்க வளத் ஒக்காந்து ஒக்காந்து சமையல எங்க அம்மாவ பண்ண சொல்லிருவே பாத்துக்கங்க ம் வேல இருக்குமா அம்மா நீங்க செய்ங்கமா அப்டின்ருவே எங்க அம்மா செஞ்சு குடுத் த்துருவாங்க நாங்க ரெண்டு பேரு கம்ளீட்டா ஒக்காந்துருவோ பாத்துக்கங்க குறுக்கே வலிச்சு போய்ரு ரெண்டு பேத்துக்கு அது இவரெல்லா என்னா பண்ணுவாருன்னா சாப்ட்டேனா எனக்கு தூக்க வந்துருப்பா நா படுத்துவேப்பா அப்டின்ருவாரு
அதனால நீங்க மூனு மணிக்கு சாப்டுங்கன்றுவே நானு லேட்டாவே சாப்ட்லா நம்ம அப்டின்றுவே
நா ஸ்கூல்ல பிராஜக்ட் ஒர்க் குடுத்தாங்கன்னா ஓரளவு லிமிட்டடா ஒரு பட்ஜெட் வச்சுக்குவே
உம்
அந்த பட்ஜெட்டுக்குள்ளனா செய்வே இல்லன்னா செய்ய மாட்டே போங்கடான்ருவே
இந்த தடவ செஞ்சு குடுக்கல நா போன தடவ தா செஞ்சோ சந்ராயன் பண்ணோ ஆனா ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா
உம் உம்
இந்த தடவ வந்து கம்யூன கம்யூனிகேஷன் சேட்டிலட் பண்ணோ பாத்துக்கங்க
உம் உம்
அதுவு எங்களுக்கு அது ஃபுல் டே ஆயிடுச்சு ஏன்னா ஃபுல்லா உக்காந்து கலரு கலர் வாட்டர் கலர்ல வந்து ஒட்டவே மாட்டி இச்சு பாத்துக்கோங்க பெவிக்களா போட்டு ரெண்டு பேரும் உகாந்து உக்காந்து பெவிக்களா போட்டு அடிச்சு பயங்கரமா பண்ணி குடுத்துட்டோ
ம்
கடைசில பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒண்ணுமே இல்லங்க ஒண்ணுமே இல்ல வெறும் ஒரு ட்ரீயும் ஒரு அ குடுத்து வுட்டே லைட்டிங்கும் தூக்கிட்டு வரா டென்ஷன் ஆயிட்டாரு அத மட்டும் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாரு நம்மளுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிருக்கோ
ஆமாம்
ம் அதப்போயி போயி புள்ளைங் ஒண்ணுமே இல்ல அப்பறோ என்ன அவங்க ஸ்கூல் நடத்துறாங்கன்னு ஸ்கூலுகு எடுத்துட்டு போயிட்டாரு ஸ்கூலுக் போன பிரின்சிபல் வெளில வரமாட்டேன்டாரா
அஹ
இன்சார்ஜ் சார்ட்ட போயி இது என்ன சார் என்ன பாக்குறீங்க அந்த பிள்ளைங் மறுபடியும் கொண்டு வர வரைக்கும் அவங்களோட பொறுப்பு தான அது ம் அப்டின் சொல்லிட்டு சத்தம் போட்டவுன்னே ஒனே மீட்டிங் போட்டு எல்லாரு திட்டினாங்ளா
ம்
திட்டிட்டும் திட்டிட்டு என்னா சொல்லிருக்காங்க இனிமேல் வந்து யாரும் பேரண்டஸ் வந்து எதுவும் கம்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்களா
ஏன்டா நீங்க ஒழுங்கா குடுத்துந்தா நாங்க ஏன்டா கம்ப்
உம் அப்டி பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து கம்ப் என்னது ப்ராப்ளம் மேக்கரா அந்த ஸ்டூடெண்டுக்கு பேரு
ஏய் இது நல்லாருக்கு
அப்டிதாங்க சொ அஹ அப்டிதாங்க சொல்லியிருக்காங்க பிரேயர்ல வெச்சு
உம் இதா இது அது புள்ளோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கு
உம் இன்னு ஸ்கூலுக்கு போ மாட்டே வேற ஸ்கூல் மாத்துங்க அப்டின்டா
ஆ
நீங்க வந்து எதாவது பேசனீங்க ஸ்கூல்ல வந்து பேசனீங்க அப்டின்னா நா ஸ்கூலுக்கே போமாட்டே அதுக்கு கூப்டு என்னா கேட்டாங்ளா ம் ஒர்க்கிங் மாடலா இல்ல செமி ஒர்கிங் மாடலா அதுக் காசு எவ்ளோ ஆச்சு அ து ஆன காசு குடுக்குறோ அப்டின்னாங்களா
ஆ
ஏ அப்பறோ எங்க அண்ண ஒய்ஃப் அங்கதான் வேல பாத்தா வேல பாத்திருக்கா உம் அவ அத புடுச்சு சத்தம் போட்டு வுட்டாலா
உம்
அவங்க வந்து எவ்ளோ ஏல எவ்ளோ வேல பண்ணிருக்காங்க அதுல
என்ன எங்க பாப்பாக்குக்கா போனோட்ட நாங்க ஃபேன்சி ட்ரெஸ் கா காம்படிஷன் சொல்லிட்டு அல்பபெட் பேன்சி ட்ரெஸ்சு ஐ மீன் ஏன்னா மொத பொண்ணு வந்து ஆப்பிளு பீனா அவங்களே ஒ ரு திங்ஸ் ஒரு இது குடுத்துட்டாங்க பாப்பா வந்து கிளாக் வந்துச்சு
ம்
செரி கிளாக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுல நாங்க செஞ்சோ இல்ல இல்ல இன்னமு நாங்க உங்கள்ட்ட நெறைய எதிர்பாக்குறோம் நாங்க சேரின்ட்டு அந்த கிளாக்க தூக்கி போட்டுட்டு திருப்பி இன்னோரு கிளாக் செஞ்சோ சொல்லிட்டு பாப்பா காம்பெடிஷன் அட்டென் பண்ணா ஓகே பிரைஸ் வந்துச்சு எல்லா ஓகே திருப்பி அந்த கிளாக் இன்ன வரைக்கு எனக்கு வரல
அது உண்மதே எங்க வீட் நானு இந்த பட்ரஃப்ளை பட்ரஃப்ளை லைட் சைட்ல இருக்கு பாருங்க பட்டர்ஃப்ளை லைட் மாடல் மாரி செஞ்சு குடுத்துருந்தே எல்லாரு படொ படொ வரஞ்சு குடுத்தாங்களா நா வந்து அ அப்டே நேச்சுரலா மரம் மாரி தெர்மாகோள்ள மரம் மாரியே கட் பண்ணி அந்த மரத்துலருந்து பிரான்ச்சஸ்லா போயி பட்டர்ஃப்ளை நேச்சுரலா பண்ணி நா செஞ்சு குடுத்து வுட்டே அத குடுக்க மாட்டேன்ட்டாங்கெளா ஸ்கூல்ல
இது என்ட்ட என்ன தெரியுமா சொன்னாங்கன்னா நாங்க வந்து ஐ மீன் இந்த காம்பெடிஷன் நடந்தது ஆன்வல் டேக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடிதா நடந்துச்சு அ நா இதே கா இந்தத வந்து நாங்க அப்டியே ஆன்வல் டேக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறோ அதுனால உங்ககிட்ட த்தா நீங்க நீங்க டேமேஜ் பண்ணிருவீங்க எங்ககிட்டயே இருக் கட்டு நாங்க சேஃபா வச்சுருக்கோ ஆன்வல் டேக் பிள்ளைங்க இதே இது இருக்கட்டு அப்புடின்னாங்க செரி ஓகே ஆன்வல் டேக்கு இதே தானே இருக்க போது நம்ம கிட்ட இருந்தா கூட வீட்ல இருந்தா கூட பிள்ளெங்கெ எடுத்தெடுத்து பாக்குங்க
ம்
சேரி அங்கே இருக்கட்டுன் நானு விட்டுட்டே ஆன்வல் டேக்கு காம்பெடிஷனுக்கு வச்ச அத இது பண்ணவே இல்ல
ம்
அந்த இத கொண்டே வரல எப்பயு போல டான்ஸ் ம மட்டுந்தா இருந்துச்சு நா மேம்ட்ட கேக்குறே அடுத்து ஏ மேம் நீங்க ஆன்வல் டேக் கு வந்து இப்ப ஃபேன்சி ட்ரெஸ் கொண்டு வரேன்னு சொல்லிர்ந்தீங்கல்ல ஏ குடுக்கல அப்டின்னா அதெல்லா நடத்துனா ரொம்ப டைம் ஆயிரும்ல நீங்கல்லா வீட்டுக்கு ப எங்க மேல பலிய தூக்கி போட்டாங்கெப்பா நீங்க சின்ன பிள்ளைலதா சின்ன பிள்ளைங்க பிள்ளெங்க வச்சுருக்கீங்க அது நடந்தது எப்டி ஒங்களுக்கு ஒரு ஒரு காம்மண் நேரொ எக்ஸ்ட்ரா ஆயிரு காம்மண் நேரொண எக்ஸ்ட்ரா ஆகப்போறதுல ஒன்னு ஆகப்போறதுல்ல
அ
ஆ சின்ன பிள்ளைங்க தூங்கிருவாங்க அப்பறொ ப்ரோக்ராம் முடிக்கிறக்கு ரொம்ப லேட் ஆயிரு
ம்
அ லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிரு அதுனாலதா நாங்க அத ஒமிட் பண்ணிட்டோ
நம்மள ஏமாத்தறதான அப்டி ஏதாது சொல்லி எ நம்மளு பிள்ளைங்களு என்னா பண்ணுதுக பே ஏதாவது ஒரு பயமுர்த்தி வுட்றாங்கெளா அங்க அதுனால பிள்ளைங்களு நம்ம எதா சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கனு சொல்லிட்டு இருக்குக நம்ம பிள்ளைகளுக்காக பாத்துட் நாலா எதுவுமே சொல்றதுல்ல பாத்துக்கங்க இப்பயெல்லா ஆனா கோவந் தா வருது
ஏன்ட்ட டூஷன் வரப்பறொம் ஒர அப்பா வந்து ஸ்கூல்ல போயி ஸ்கூல்ல சத்தம் போட்ருப்பாரு போல உங்க ஸ்கூல என்ன இப்டி இருக்குன்னு சொல்லி சத்தம் போட் டாங்களா
ம்
அந்த பேரண்ட்ஸ்ட்டத இஹீஹீனு இழுச்சுஇழுச்சு என்னத்தையோ பேசி சமாளிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா
ம்
அதுக்கடுத்து அந்த பையன இன்னொ வரைக்கு வச்சு செய்றாய்ங்களாப்பா
ஆமா அப்புடிதா செய்வாங்க ஒங்க அப்பா தான வந்து சொன்னது ஒங்க அப்
அ என்ன இதுயு போய் ஒங்கஅப்பாட்ட போய்சொல்லு பிள்ளைஙக்ல்லா இப்டி சிந்தி சாப்புற்றாங்கல்ல இதுயும்போய் சொல்லு ஒங்க அப்பா வரட்டு கேள்வி கேக்கட்டு எங்கள அப்டிங்க்றாங்கலா ஹோம்ஒர்க் க்கு செஞ்சுட்டு பெயிருந்தாலு என்ன ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துருக்க என்ன ஹெண்ட்ரைட்டிங் இருக்கு உங்க அப்பா மட்டு அந்த வாய் பேசுறாரு எங்ககிட்ட வந்து புள்ளய எப்டி எழுதுனு பாக்கமாட்டரா அப்டின்ருக்காங்களா
ம் அதா அப்டித்தா பேசுவாங்க கொஞ்ச கூட யோசிக்க மாட் ட்டாங்க நம்ம மேல தப்பு நம்மதா அது பண்ணோ அப்டில்லா யோசிக்கவே மாட்டாய்ங்க அதுனாலதா பிள்ளைங்க என்னா பண்ணதுங்க வெந்து இரு சொல்லமாட்றாரு ஆ அதுனால எங்க பாப்பலா வந்து எதுவுமே இதாமே உங்கள்கிட்ட நாங்க சொல்ல மாட்டேன்றது நீங்க அப்பாட்ட சொன்னீங்கன்னா ஒன்னே அப்பா வருவார் ஸ்கூலுக்கு வருவாரு என்னயதா இது பண்ணுவாங்க அப்டின்றா எங்க வீட்டல்லா போனா சண்ட போட்டுவிட்ரு வந்துருவார் பாத்துக்கங்க
அப்டிதா அவர் சண்ட போட்டிருந்துருக் கார்போல இப்ப அந்த பைய என்ன சொல்றானா நீங்க என்னையா டூ வீலர்ல கூட வந்து வுடவே வர வேணா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி குடுங்க நா சைக்கிளே போய்ற்றே அப்டின்டானா
அதுதா எங்க பாப்பால தயவு செய்து அப்பா வர வேணா நீங்க வாங்கமான்றா
ஆ இப்ப என்னா பண்ணீர்க்காங்க நேத் த்து அந்த பையன் டியூஷன் லீவு ஏ மேம் வர்ல அப்டின்னு ஃபோன் போட்டா அந்த பையனுக்கு சைக்கிள் வாங்கறக்காக அவனுக் கூட்டு வெளியே பெய்ட்டாங்களா
ஆ
ஏன்டா நீ எப்புற்றா அவ்ளோ தூரத்துல இருந்து சைக்கிள்ல வந்துருவியாடான்னு கேட்டா அதெல்லா எங்கப்பா செய்ற சேட் டைக்கு நா பேசமா சைக்கிள் போறதே எனக்கு பெஸ்ட்டு
ம் இல்ல அதையு அங்க போய் சத்தம் போடணுங்க நீங்க ஏ இப்டியே பிள்ளைங்ள டார்ச்சர் பண்றீங்க வக்கிறீங்கன் சத்த போட்டாதா அப்பயா அது திருந்துங்
வேணாங்கற அவங்க அப்பாவே மொத பிள்ள வந்து ஆ
ஏன்னா பிள்ளைங்கள அவள டார்ச்சர் பண்றாய்ங்க அவிங்கஸ்கூல்ல நம்ம என்ன சும்மா வாங்க இருக்கப் பணோ கட்டிருக்கோம்ல்ல ஆ நமக்கு தெரியாதா ஆ டைம் முடிஞ்சிர்ச்சு டைம் முடிச்சுது கூப்புற்றே
ஆ கூப்புடுங்க
அ அ ஹ